என்னக்கா
சும்மா தாண்டி எ பையனுக்கு ஸ்வீட் கான் குடுத்துனுக்கிறே எ பைய சாப்
அடிக்கடி அடிக்கடிக்க ஸ்வீட் கான்ந்தா குடுக்குறீங்க போலியே
டெய்லிமே ஸ்வீட் கான் சாப்பிடுவா அவ
ஆ ஐயோ எனோ என்னோட உயிர் போலருக்கு என்ன மாரியே
ஆமாண்டி எந்த நேரமு அதயே சாப்ட்னுருக்கான் என்ன பண்றதுன்
அதுல வீட்லயே எப்டி வாங்கினு வந்து நீங்களே அந்த அவுச்சி குடுப்பீங்ளா ஓ அதுல நீங்க அந்த மொளகாத்தூள்லா கொழந்தல்ல
அதெல்லா போட மாட்டே ஆ அ அ அவ காரமே சாப்பிட மாட்டாண்டி
ஆ ஆ ஆ ஆனா மொளகாத்தூளு அந்த இது எலுமிச்ச பழல்லா புளிஞ் சப்டா சூப்பராருக்கு
ஆமா நீ ட்ரெகுலறா சாப்பிடுவியா என்ன
நா ப்ரொம்ப அடிம்ம அதுக்கு எங்க வீட்ல எப்பனாதா வெளியே போனா வாங்கினு வருவாங்க இது கொஞ்சோ கிராமோல்ல அதிகமா இதெல்லா இங்க விக்காது வெள்ல போனாதா கெடைக்கு வாங்கினு வருவாங்க
ஆமாண்டி கரெட்டா தா சொல்றே வெள்ல போனாதா கெடைக்கு
ஆமா இங்கையு யாரு அதெல்லா பயிரிட மாட்டாங்க அதுவே இது பண்ணா கூட சோளோனா ஒரு ஆரஞ்ச் கலர்ல முத்தி போனது ஒரு மாரி இருக்குமே அது பேர்ன்னது ஆ அ துதா அதுதா இங்க போடுவாங்க ஆனா அது எனக்கு புடிக்காது அது
அது அது பிஞ்சி தாண்டி நல்லாருக்கு பிஞ்சா சாப்புட்ணு அது முத்தண்ண மிஞ்சி கூட ஒன்னு தா சாப்பிட்லா நெறையா எல்லா சாப்பிட முடியாது
அத மென்னு மென்னு வாய்வலி தலவலி எல்லாமே வந்துரு
ஆமா அது வந்து த அது பிஞ்சுதா சாப்பிடுவாங்க மத்தபடி மாவுதா அரைக்கலா அத
அதுதா அதுக்குதா ப் ப் பண்றாங்க போலருக்கு நெறையா பேரு சைட்ல ஓ பயிர் இட்டுட்டு சைட்ல சும்மா இருக்கெடத்துல நடுவாங்க
ஆமா
அது மாதிரி எ கூட நடுவாங்க ஏ அத கூட யாரும் குடுக்க மாட்டானுங்க ஆமா அவங்களுக்கேதா கரெக்டா இருக்கு
அல்ல நீயம் பைய சாப்டவே இல்ல நானு இப்ப எக் ரைஸ் கஞ்சி ஊட்டி பாக்குறே ஒண்ணுமே சாப்பட மாட்டறே என்னா பண்றதுன்னே தெரியல இவன வச்சுக்குனு
என்ன என்ன புடிக்குமால கேளுங்க
அழகா சாப்ட்ருந்தா இப்ப திடீனு சாப்ட மாட்டராண்டி
ஆ
அதா சாக்லேட் ஒரு நாள் நூறு ரூபாய் அவங்க அப்பா வாங்கினு வந்து குடுத்தாரு அத சா டா சாப்ட மாட்டா பூச்சி பூச்சி தவ இருந்தரியல
ஐய்யய்யோ அது என்னப்பண்ணணு அதுக்கெல்லா
வேப்பல கொறச்சி அரிச்சு ஊத்தனும்ங்க இங்க வேப்பிலையே கெடையாதுடி இந்த ஊர்ல க்குமாருமே பாக்க முல எ கண்ணாலங்க
திருனா
அங்க இருக்கிற மற மாரி இங்க இல்ல இங்க இருக்கிற மர மாரி அங்க இல்லடி
அ அழகு செடிதா வச்சிருப்பாங்க
ஆமா அங்க ஒரே டிஃபிகல்ட் நானு வேப்ப மரத்தை சுத்தி சுத்தி தேறேன் ஒரு வேப்ப மர கூட இல்லடி இங்க
ம்
என்ன பண்றது கடையில கூட அந்த வெப் இப்ப மர எல்லா வக்கலடி அதிகமே போய் பாத்தே ஊருக்கு போறே நான் அடுத்த வார அப்பதா போய் பண்ணணு போல அப்ப தா போய் பண்ணனு போல என்ன பண்ணது தெரியல
உட்ரு பண்ணி எடுத்ன் வந்துருங்க
ம் ம் அதா பண்ணனு போல என்ன பண்றது தெரியல இவரு வச்சுக்குணு இய ஒன்னா தருமாடி பலா நைட்டு பன்னெண்டரை மணி வரைக்கு மூச்சுனுக்கிறான்டி அம்மா
யா
ஏந்தாே பத்தா இப்ப உ போன் பேசனே பாரு அப்பதா ஏந்தா தலைவர் அம்மா நேரவேக தூங்கறா ஏந்து ஒரு கிளாஸ் கூழ் கூடு பானே கூழ் மட்டு குடிச்சா அதோட இருக்குறா எனக்கு வேற எழுச்சு போயிட் வேற இப்ப சுத்தமா ஊருக்கு போற டைம்ல நச்சா ஆனா எனக்கு தீச வாங்க பொச்சி
அயச்சுட்ட சாப்பாடே குடுக்க மாட்டற அப்படின்னா
பத்தாதுக்கு சளி வேற புடிச்சிச்சு என்ன பண்றதுன் தெரில
அந்த இங்க இருந்துன்னா கிராமத்துலருந்தா கை வைத்தியமே பாத்துரலா
ஆமா நா எல்லா தழையு நோச்சு தரே ஒனா தர எல்லாத்தையு போட்டு கஷாய வச்சு குடுத்
ஆ ஆ இந்த கற்பூர வல்லி என்னன்னமோ சொல்லுவாங்கல போட்டு குடிப்பாங்களே
ஆமாண்டி எல்லாமே போட்டுதா அப்படிதா குடுக்
அதா அதுக்கு நீ இங்க இருந்ததா அதெல்லா கிராமத்துல இருந்த தா அதெல்லா
ஆமா கிராமத்து வாழ்க்கைய நல்ல வாழ்க்கைதாண்டி சிட்டி வாழ்க்கை சிட்டி வாழ்க்கை தா கிராமத்து வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கைதா அதுவே நல்ல லைஃப் தா ஆ
ஆனா வந்து எனக்கு இங்கருந்து பழகிட் ச எனக்கு கொஞ்சமாச்சு நம்ம டவுனுக்கு போகவனு டவுமன்ல இருக்கணு அப்படி எனக்கு தோணுது இப்போ நீங்க அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு இங்க இருக்கும்னு தோணுது மாத்தி மாத்திதோணுது
அப்படிதா போயிட்ருக்கு இன்ன கடைக்கு யாரு ஆள் வரலையா
இன்னைக்கு கொஞ்ச செவ்வா கெழமையா ஏ ப அவ்வளவோ போல ஒரு ரெண்டு மூணு பேர் போயிருப்பாங்க ஒரு மணி பன்னென் மணிக்கு மேலதா வருவாங்க
அப்டியா
ஆமா ஆமா செவ்வாய்கெழம இரும்பு போட மாட் டாங்கல்ல வீட்ல போட கூடாது சொல்லுவாங்கல்ல அதனால போமாட்டாங்க ஒரு சில பேர் போவாங்க
ஆமா போட மாட்டாங்க வெள்ளிக்கெழம போ மாட்டாங்க இந்த சனி ஞாயிறு தா ஓடு
அதனால இருந்தாலு ஒரு சில பேர் போனா சில பேருக்கு கெடைக்கு தா அதனால ஒரு நம்பிக்கைல போவாங்க ஆமா இதா போறே எங்க வீட்லயா நா தா ஃபங்க்ஷனுக்குனு எல்லாமே வந்து சாதோ அப்றோ கோசு கூட்டு
உம்
அப்பறோ அப்பளோ முடிச்சிட்டோ
அவ்ளோதானா எல்லாருமே வா
இம்மா நாள் தம்பி வந்தான் ஊர்ல இருந்து லீவ் போட்டு வந்தோமா ஆஹ் ஜாலியா இன்னைக்கு காலைல ஆறு மணிக்குதா கெளம்பிட்டா
காலைலியா
காலைல கெளம்பிட்டா எப்ப வேணா வர முடியு அவனுக்கு ரொ ஆஹ் அவனுக்கு ரொம்ப புடிக்கு இந்த கோஸ் கூட்டு எங்களுக்கு மனசே கேக்கல சாப்ட போதெல்லா அவர் இந்திருந்தா இன்நேரோ கொழம்பு காலி பண்ணிட்டு இருப்பாங்க கொழம்பு வேற நெறைய வெச்சிட்ட அவ இந்தா காலி பண்ணிட்டுருப்பா அப்டே ஊத்தி குடிப்பா ஹய்யோ நேத்து என்னா கெழம
நேத்து திங்க கெழம
நேத்து நாங்க மீன் கொழம்பு வெச்சோ நெனைக்கற ஆமா மீன் கொழம்பு அதனால வைக்கல
அஹ் அஹ் அஹ் அஹ்
ஐயோ ஐயோ கட்சில அவனால ஜா ஆஹ் அவ லீவ் போட்டு வந்தா அது எவ வந்து சனிக்கெழம வந்தா இன்னிக்கிதா போறா ஆஹ் ரொம்ப நாளாச் சா பதினஞ்சு நாளுக்கு மேலேயே பாக்க வந்தாலே எங்களுக்கு மண்டை சுத்து வாடா பாக்கணு வாடா எங்க அப்பா ஃபோன் பண்ணி கூட்டுருவாரு அதனால சொன்னதுனால வந்தா ஹனி சா இரவத்தஞ்சு வாங்கனா இப்ப வந்து வேற எடத்துக்கு போயிருக்கா இப்ப கொஞ்சோ அதிகமா வரும்னு சொல்றா என்னன்னு தெரில வந்தாதா தெரியு ஃபர்ஸ்ட் இருந்ததுல ஆமா இப் இப்பதிக்கு இரவத்தஞ்சு அதா சொல்றா அவனுமே நம்ம வேல செய்றத பொறுத்துதா அந்த மாரி இது கெடையாது
என்ன என்னா ஒர்க் பண்றாங்க
அது வந்து என்ன வேலையா இப்ப இந்த ஏசி வாஷிங் மிஷின்ல்லா வாங்குறாங்கல்ல அது போய் கஸ்டமர் வீட்ல இன்ஸ்டாலேஷன் பண்ணி இது எப்டினு எக்ஸ்பிளைன் பண்ணணு எப்டி பண்றது அவ்ளதா இது மாரி அவ்ளதா ஒரு நாளைக்கு இத்தன கஸ்டமர் வீட்டுக்கு போணு அப்டின்னு ஒரு ஆர் ஒரு கம்பனி சொல்ருவாங்க போல அப்டே அந்த ரவுண்டிங்ல அவுங்களே பெட்ரோல் போட் ட்ருவாங்க சாப்டறதுக்கு காசு தருவாங்களா ஆஹ் அப்டே இந்த ரவுண்டிங்ஸ் பக்கத்திலே அவ ஒரு ஹாஸ்டல் மாரி எடுத்து தங்கியிருக்கா போல அஹ் அப்டே ச ஆஹ் அதே பக்கத்லே சரவுண்டிங்ல்லே பாத்துட்டு ஆனா வீட்டுக்கு வரத்துக்கு ஏழு மணிக்கிட்ட ஆயிடும் போல மணி ஒன்பது மணிக்கு போவா போல
ம் ம்
போனா அதோட ஏழு மணிக்கி எட்டு மணி கூட ஆயிடு லேட்டா தா வருவான் போல ஆனாலு அவனுக்கு புடிச்சுருக் ஏனா பைக்க சுத்துது அவருக்கு புடிக்கு அ அ னால அவனக்கு இது வேலையாவே தெர்ல ஆ ஹு ஹு அதுதா இப்பத்தைக்கு புடிக்கதுலல ரொம்ப பிடி அவுருக்கு பைக்கு தான வேல செய்ற மாரியே இல்ல சும்மா எங்கேயோ போற மாரிக்கு வர மாரிக்கு ஜாலியா இருக்கு சொல்றாரு புடிச்சா ஸ் ஆ சொன்னா கேக்க கேக்க மாட் தமா எனக்கு புடிச்சிருக்கு பஸ்டு வேல வந்து பன்னெண்டு ம நேர செஞ்சா முடியல அவனால ஆ காலே ஏழு மணிக்கு போனா நைட் ஏழு மணி வரைக்கு
ம் ம்
அது செட் ஆவாது அதுனாலதா மாறிட்டா இப்பதா ஒரு மாச ஆகுது இது மாரி ஏதோ ஒண்ணு வீட்ல வந்து இருபதாயிர்ரூபா குத்துருவா மீதி அவ செலவுக்கு வச்சுப்பா இந்த வாட்டிதா என்ன எவ்ளோ வரும்னு அவனுக்கே தெர்யலையா இங்க வந்து அப்டிலா கிடையாதா அந்தமோ எத்தன வீடு பாக்குறோமோ அ டி இல்ல நம்ம எவ்ளோ நேர செய்யறோ இது நாத்திக்கிம வேணுனாலு பிஸ் செய்யலா வேணானாலு விட்லா அத பொறுத்துதா நமக்கு சம்பள வரது அதனால முடிவு பண்ண முடியாது
ஆ ஆ
அதுனாலயே ஆ ஆ வந்தாதா தெரியு ந நாத்திக்கிழம விருப்ப இருந்தா போலா இல்லனா விட்டற்லா அந்த மாரி ஆனா வந்து கவர்மெண்ட் ஹாலிடே எல்லா எது க லீவ்லோட தரமாட்டாங்ளா
ஆ ஆ ஆ அது காசு தராங்கல்ல எல்லா நாலுமே
அதுனால ஆனா லீவ்ல்லா எடுத்துக்கலாமா எது ஸ் சொல்ல மாட்டாங்களா எப்பனா வீடல எனா இதெல்லா அதெல்லா எ
டெய்லியு ஆயிர ரபானா கூட மு முப்பது நாளைக்கு முப்பதாயிர வந்துர்தில்லடி
அ லாரு பூச்சி இருக்கு அவன் கேட் சாப்பாடு வாங்கி தராங்கலா பெரிய பெரிய ஹோட்டல் இட்டு போயி
அப்புற என்ன எல்லாமே செய்யறாங்கன்னும் போது அப்ப நம்ப செய்யவே அ
ஆ ஆ அவள தா செய்யற அவன் இப்பதிக்கி இது ஒண்ணு அப்பாக்கு இது இதெல்லா வேலையாவே தெரியாது எங்க அப்பாக்கு நீ அவருக்கு கவர்மெண்ட் வேலைக்கி போனு
ஹய்யோ எல்லாரு கவுர்மெண்ட் வேலைக்கு போனா எப்டிரி எல்லாரும இதயே ஆசப்பட்டா மக்கள் என்ன பண்றது பசங்க என்ன
ன்னு கவர்மெண்ட் வேலைக்கு போ இல்ல ஒ ன் பிசினஸ் பண்ணி ஏதாச்சு இல்ல நம்ம பிசினஸ்லயே வந்து பண்ண வேலையே வேணா சொல்றாரு அ இந்த வேல கொஞ்ச ரொம்ப டைட்டு முடியாது கா இ அவரு அவரு ஈசியா சொல் அவர் ஈசியா சொல்ல அவருக்கு தெரியு நம்ம லைப் துலையே வந்தா இன்னு நிறைய காசு பாக்கலானு நினக்கிது இது
ன அதனால சொல்லலா
அப்டிதா சொல்றாரு ரெண்டு பேரும் சேந்து பண்ணா நல்லா பண்ணலா சொல்றாரு அவரு பண்ணுவாரு இவனும் சேந்தா நல்லாப் பண்வாங்க நினைக்கிறாரு ஆனா அது வேணா படி த்தி படிப்புக்கு போட்டுன்னு அம்மாவு சொல்றாங்க அவனு நான் இல்ல இதுல வரல நா எனக்கு இது வேணான்ற மாரி சொல்றா
கொஞ்ச நாள் ட்ரி மேரேஜ் ஆகுற வரை கூட முடிச்சுடு அதுக்கப்ற இந்த கடைய டெவலப் பண்ணிக்லா
அதா அதுக்கப்புற தா பிளான் இப்ப வந்து இந்த வருஷத்துல ஏதோ அப்றன்டீஸ் அவ ஆயிட் டிஐ படுச்சா டிப்ளமோ ஐடிஐ அதனால அவனுக்கு அப் அப்ரன்டீஸ் ஏதோ இந்த வருஷத்து விடுவாங்களா அப்ரன்டீஸ் வந்து ஒரு ஒரு வருஷ எங்கானா வேலை செய்ய சொல்லுவாங்களாம் அந்த சொல்ற இடத்துலதா எங்க சொன்னாலு போய் வேலை செய்யணுமா ஒரு வருஷ
ஆம்மா
அந்த ஒரு வர்ஷ செஞ்சதுக்கப்ற வந்து நம்ம வந்து பே பண்ணிதா அந்த வேலைய வாங்கற மாரி இருக்கு கவுர்மெண்ட் வேலையாருக்கட்டு அந்த மாரி
அதெல்லாஞ் சும்மாடி அதெலா எதுக்கு தேவலாம
அது என்னான் தெர்ல அதுதா பண்ணுவே அது வரிக்கு டெம்ப்ரரியா இது பண்ணினுருக்கே அப்டின சொல்றா
உங்க பிஸ்னஸே நல்ல பிஸ்னஸ் ச்சிரிதே நீ அத வந்து தக்க வச்சுக்குவோங்க செரியா செரிங்க சிஸ்டர் பாய்
ஹலோ